எப்டி இருக்கீங்க
ஆ நலமா இருக்கே நண்பரே நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நானு நல்லா இருக்கே இன்னிக்கி நம்ம வந்து குடும்ப வாழ்க்கைய பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலா இன்னிக்கி நம்ம ஒரு ஒரு மனுஷ வந்து வாழ்க்கைல மிக முக்கியமான உறவு அப்டின்னா அது குடும்பமாதா சொல்லலாமே குடும்பத்துல தா பணம் பதவி புகழ் கல்வி இது எல்லாமே வாழ்க்கைல வந்து தேவையானய தேவையானதா இருக்குது ஆனா மனிதனுக்கு ஒரு மன நிம்மதி பாதுகாப்பு அன்பு ஆதரவு அப்டி இது எல்லாமே தர்ரது பாத்தீங்னா குடும்பம் மட் மட்டுமே சொல்லலா ஒரு நல்ல குடும்போன்றது ஒரு நல்ல சமுதாயத்தின் அடித்தளமாவே காணப்படோ அது மட்டோ இல்லாம குடும் ப நல்லதாக இருந்தாதா சமுதாயத்திலியு நம்ம நல்லவங்களா இருக்க முடியு குடும்பத் தில் அன்பு இருந்தா தா மக்களின் எதிர்காலோ வந்து நல்லா சிறக்கோ அது மட்டு இல்லாம குடும்பத்தில் வந்து புரிதல் சண்டைகள் இது எல்லாமே குறையு குடும்பத்துல பொறுப்பு இருந்தாதா வாழ்க்கையில வந்து நிலையானதாகவே எல்லாமே நம்புளுக்கு மாறு அதுவு இந்த வேகமான காலகட்டத்தில பாத்தீங்கனா குடும்ப உறவுகள்லா பாத்தீங்கன்னா பல சவால்கள வந்து சந்திக்குது வேல பிரஷாரரா இருக்கட்டு இல்ல மன அழுத்தமா இருக்கட்டு இல்ல பொருளாதார பிரச்சனையா இருக்கட்டு இல்ல மொபைல் இல்ல சமூக ஊடங்களின் தாக்கமா இருக்கட்டு நேரம் பத்தாததா இருக்கட் டு இது எல்லாமே பாத்தீங்கனா குடும்ப உறவுகள வந்து பாதிக்க கூடியததா இருக்குது இதனால பத்தீங்கன்னா குடும்ப வாழ்க்கையில முக்கியத்துவத்தை வந்து நம்ம மீண்டு ஞாபகப்படு த்தே வேண்டிய அவசிய நம்மகிட்ட இருக்குது இப்ப குடும்ப அப்டின்து ரத்த உறவால் அல்லது திருமண உறவாலதா இணைக்கப்படுதே அது வந்து மனிதனுடைய அ ஒரு அன்பான வாழ்க்கையாதா அம அமையுது ஒரு குழந்த முதல்ல பேச கத்துக்கொள்றது எங்கன் பாத்தீங்கன்னா அது நம்ம குடும்பத்துலதா சொல்வாங்ளே நல்ல பழக்க வழக்கங்கள கத்துக்கொள்வது குடும்பத்துல தா சொல்லணுவாங்க இப்ப மனி தனுடைய குணநலங்கள்லா உருவாவது வந்து முதல்ல வந்து பள்ளி அடுத்தது பாத்தீங்கன்னா குடும்பம்னே நம்ம சொல்லலா குடும்பத்துனுடைய முக்கியத்துவம் பாத்தீங்கன்னா அன்பு அன்பின் இடம் வந்து குடும்பம் என்பது வந்து நம்ம எந்த நிலையிலுமே ஏற்றுக்கொள்ள எடமாதா இருக்குது வெளியுலக நம்ம எப்டி விமர்சிச்ச விமர்சிச்சாலுமே சரி ஆனா குடும்பத்துல வந்து அப்டி யாரு நம்ள விட்டு குடுக்க மாட்டாங்க நம்மகிட்ட அன்பா நடந்துகிறது ஆறுதல் பேசுறது எல்லாமே நம்ம குடும்பத்துக்கிட்ட தா அதே மாரி பாதுகாப்பின் இடம் பாத்தாலு நம்ப குடும்பம் தா சொல்ணு உடல் ரீதியாவட்டு இல்ல மன மனதளவுலையு செரி பாதுகாப்பு தருவது பத்தீன்னா நம்மளுடைய குடும்பங்கள தா நம்ம சொல்லணுமே இப்ப மதிப்புகளை கற்பிக்கு இடன் பாத்தீங்கனா மரியாத ஒழுக்கோ பொறுப்பு அன்பு பகிர்வு இது எல்லாமே குழந்தைங்களுக்கு பாத்தீங்கனா குடும்ப த்துல இந்து தா முதல அவுங்க அத கத்துக்குறாங்களே வெளி உலகத்துலந்ரு கிடையாது குடும்பத்துலருந்துதா அதுமே மன நிம்மதியுடைய அடித்தளமா அமையுதுனா இப்ப வெளியில எவ்ளோ பிரச்சன இருந்தாலுமே செரி வீட்ல வந்து அமைதி இருந்தாதா ஒரு மனுஷனால நிம்மதியா வாழ முடியு வெளில அ வேல செய்ற எடத்துல பல பிரச்சன இருக்கு பிரச்சன இல்லாத எடோ எந்த எடமு இல்ல ஆனா வீட்டுக்கு வந்தா வீட்ல ஒரு நம்ம குழந்தைங்க மனைவி நம்மளோடைய அம்மா எல்லாரையு பாத்த ஒடனே அந்த அந்த மன அழுத்தமே நம்மளுக்கு குறஞ்சு மன ஒரு லேசான மாதிரி இருக்கு அப்ப நம்ளால நிம்மதியா இருக்க முடியு இப்ப சமூகத்தின் அடித்தளமே பாத்தீன்னா ஒரு நல்ல குடும்பத்துல ஒரு நல்ல சமுதாய ஒரு நல்ல குடும்பத்தால மட்டுதா ஒரு நல்ல சமுதாயத்தையு உருவாக்க முடியு அப்டின்ட்டு சொல்லுவாங்க இப்போ ஒரு நல்ல குடும்போ உருவாக சில முக்கிய பண்பெல்ல ரொம்ப அவசியமா தேவப்படுது என்னன் பாத்தீங்கன்னா முதல அன்புன் சொல்லலா அன்பு இல்லாத குடும்போ வெறு கட்டிட மட் டுந்தா சொல்லுவாங்களே அப்டின்னா அன்புன்றது ஒருவர ஒருவர் நம்ம கவனிச்சுக்றது உதவி செய் ய்யறது ஒருத்தவுங்க செய்ற தப்ப மன்னிச்சு அவுங்கள நம்ம ஏத்துக்கிறது இல்ல அவுங்களுக்காக நம்ம நேரத்த ஒதுக்குறதுனு சொல்லலா அடுத்தது பாத்தீங்கன்னா புரிதல் கண்டிப்பா ஒரு குடும்பத்துல பல கருத்து வேறுபாடுகள்லா வர்றது இயல்பு ஆனா புரிதல்ன்றது ஒண்ணு இருந்தா தா அந்த பிரச்சனய பெருசாக்காம அத வந்து கடந்து நம்மளால வர முடியு அடுத்தது பொறுமை இப்ப நம்ம கோபத்துல ஆயிர வார்த்தைகள நம்ம வந்து பேசிலா அனா குடும்ப உறவுகள்னால காயப்படுத்துறாங்க அப்ப நம்ம எத கடபிடிக்கனா பொறுமன்றத வந்து நம்ம குடும்பத்துல மு முக்கியமா நம்ம கடபிடிக்கணு அப்பதா நம்ம குடும்போ சிதறாம இருக்க முடியுனு சொல்லலா அதே மாரி மரியாதைனு சொல்லலா இப்ப வயது பாலினோ இதெல்லா இருக்குது அந்த நிலமை எதுவா இருந்தாலு செரி குடும்ப உறுப்பினர்கள் வந்து ஒருவருக்கொருவர் வந்து மரியாதைய செ குடுக்கணு அதே மாரி நேர்மை பாத்தீங்கன்னா குடும்ப உறவுல நம்ம நம்பிக்கையு ரொம்ப முக்கியோ அந்த நம்பிக்கைனு ஒன்னு இருந்தாதா அந்த குடும்ப உறவு ஒடையாம இருக்குன்னே நம்ம சொல்லலா அப்டி இருக்கிறப்ப நீங்க இப்ப குடும்பத் லே பாத்தீங்கன்னா கூட்டு குடும்போ தனி குடும்போனு சொல்லுவாங்க அது இதுல நீங்க தனி குடும்பத்த பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க நண்பரே
மிக அழகான ஒரு கேள்விய கேட்டிருந்தீங்க நண்பறே இது தனி குடும்பத்த பத்தி நம்ம நெனைக்கிறது வந்து என்ன அப்டினா ஒரு காலகட்டத்துல குறிப்பா வந்து கிராமத்துல வந்து அ கூட்டு குடுபத்துல்ல தா மக்கள் வாழ்ந்துட்டு இருந்தாங்க ஆனா இன்னைக்கு தனி குடுத்தோ அப்டிங்கிறது ஒரு அன்றாட தேவையாவே மாறிப் போச்சு ச் ஏன்னா வந்து காலகட்டங்கள் வளர்ச்சி அடக்கி நோக்கி போகுது அப்ப மனிதர்களும் தனியா வாழணு சம்பாதிக்கணு அ அடுத்த நிலமைக்கு போணு புள்ளைங்கள பாத்துக்கணு அப்டினு சொல்லிட்டு அடுத்தடுத்த தனி குடும்பத்த நோக்கி போறாங்க அதுக்கு எது காரணோ அப்டினா இன்றைய காலகட்டத்தோட அந்த வளர்ச்சி தா வளர்ச்சிய நோக்கித்தா போறாங்க அப்டின் சொல்லலா அதே நேரத்துல தனி குடுத்தமா இருந்தாலு கூட பாசம் வந்து எங்கேயுமே குறஞ்சுற கூடாது அப்டிங்கிறது தா என்னுடைய கருத்தாகுது ஆ தனி குடுத்தத்தனோ அப்டிங்கறது என்ன அ தாய் தந்தை ஆ பிள்ளைகள் இதுதா தனி குடுத்தணு அப்டினு சொல்றாங்க அங்க வந்து தாத்தா பாட்டி அப்டினு வரமாட்டாங்க அவுங்கெல்லா கிராமத்துல தனியா இருப்பாங்க அப்ப அந்த நேரத்துல நம்ம என்ன பண்ணுவோ தனி குடாத்தனமா இருக்கணு ஏன்னா நம்மோடைய தேவைக்காக வளர்ச்சிக்காக நம் தனி குடுத்தணுமா வெளியூர்களுக்கு போயிருப்போ அ வளர்ச்சிக்காக நம்முடைய பொருளாதார முன்னேற்றத்ர்க்காங்க ஆ இந்த கோடை விடுமுறை நாட்கள்ள நம்ம த தாத்தா பாட்டி இது போன்ற அவ் வயதானவர்களை நோக்கி நம்ம புள்ளைகள கூட்டிட்டு போய் அந்த பாசத்தயு ஊட்டணு அப்டிங்கறதா என்னுடைய கருத்தாவே இருக்குது த தனி குடுத்தனங்கள்ல வந்து நா முன்பே சொன்ன மாரி இவ்ளோ நன்மைகள் அதிகமா இருக்குது ஏன்னா இன்றைய காலட்டத்துல வந்து அ சண்டை சச்சரவுகள் இந்த நீங்க சொன்ன மாரி இந்த ஈகோ அப்டின் சொல்லக்கூடிய அ நீ பெரியவனா நா பெரியவனா இது போன்ற பல விஷயங்கள் வந்து உருவாகறதுனால தா தனி குடுத்தனங்கள்லா அதிகமா உருவாகுது ச் ஏன்னா ஒரு காலகட்டத்துல எவ்ளோவு பிரச்சனைகளா இருந்தாலு கூட சமாளிக்க கூடிய பொறுப்பு கட்டுப்பாடுன் சொல்றாங்க அது இல்லாம இருந்தனால தா எல்லா ஒன்னா இருந்தாங்க கூட்டு குடும்பமா இருந்தாங்க அந்த காலகட்டத்துல ஆனா இன்னைக்கு வந்து அ நீ ந மிகப்பெரிய அளக்கு மக்கள்கிட்ட வந்து அந்த சகிப்பு தன்மைன்னு சொல்லுவாங்க ச் குறிப்பா சகிச்சு கொண்டு அந்த எடத்துல நடக்கக்கூடிய தன்மை அது வந்து காலங்காலத்துல குறிப்பா இன்றைய காலகட்டத்த இந்த நவீன காலகட்டம் குறிப்பாக இந்த அலைபேசியில அனைத்து வசதிகளு வந்தனால இந்த நவீன காலகட்டத்துல மனிதனோட அறிவி மனிதனுக் அறிவுன்னு இருக்குது ச் அத பயன்படுத்த நம்மசு செயல்கள் அன்றாட செயல்கள பண்றோ ந இது நல்லது இது கெட்டதுன்னு நமக்கு தெரியுது ஆ அப்டி இருந்தாலு கூட நாம் வந்து எல்லாத்தை தெரிஞ்சுகிட்டே வந்து நம்ம அந்த தவறுகள வந்து இன்றைய காலகட்டத்துல பண்ணிட்டு சண்டைய போட்டுட்டு நம்ம தனி குடுத்தமா நம்ம வந்து போயறோ இது வந்து நமக்கும் கே சில பேர் போகலா ஏனா அன்றாட தேவை குறிப்பாக பொருளாதார தவிக்கி கண்டிப்பா போயே ஆகணு அப்டின்னு சொன்னி கண்டிப்பா போனு அப்டின்னா கண்டிப்பா அத ஏற்றுக்கொள்ளக்கூடியது ஒன்னுதா அதுல பொருளாதார நன்மைகள் இருக்கு வெளியூர்கள்ல நமக்கு பொருளாதார இருக்கு ஒரு சி வணிக நிறுவனங்கள் இருக்கலா ஏதாச்சு ஒரு வகைல ஒருளுக்குள்ள கொழந்தைங்களுக் வந்து கல்லூரிகள் எல்லாமே வெளியூர்கள்ல இருக்கலா அதனா தனி குடுத்துக்கு போலா அத நாம் முழுமையா ஏற்றுக்கொள்றோ ஆனா இன்றைய காலகட்டத்துல ஹ எடுத்த எடுப்புக்கலா குறிப்பா சின்ன சின்ன ஈகோன்னு சொல்லக்கூடிய அந்த பிரச்சனைகளுக்கு சைப்பு தன்மை இல்லாமல்ல நீ ஆளா ந ஆளா அப்டிங்கிற அந்த பிரச்சனைகளுக்கு வசரம் இந்த தனி குடுத்தனங்களுக்கு தா போறது வந்து கண்டிக்கக்குரிய ஒண்ணு அப்டின்னே சொல்லலா அது வந்து குடும்பத்தையே சீர்கழிக்க கூடியது அதும் இல்லாம அந்த பிள்ளைகளுக்கு வந்து அது சரியான ஒரு புரிதலையு சரியான ஒரு பாசத்தையு சரியான ஒரு அ முக்கியத்துவத்தையு குடுக்காத மாரி ஆயிப்போச்சு இன்றைய காலகட்டத்துல இந்த தனிக்குடுத்தனுடைய நிலமைகள்ல னு சொட்டு நம்ம கண் கூட பல குடும்பங்கள நம்ம பாக்குறோ ஹ ஒரு கூட்டு குடும்பத்தில வாழக்கூடிய அந்த கொழந்தைகளுக்கு தனி குடும்பத்தில வாழக்கூடிய அந்த கொழந்தைகளுக் உள்ள வித்தியாசத்த நம்ம வன்றாட பாக்குறோ நம்ம குறிப்பாக வந்து நம்ம நகரப்புறங்கள்ல அது ஒர் சாதாண ஒரு நிகழ்வாவே மாறி போச்சு அப்டின் சொல் ட்டு நமக்கு தெரிய வருது இப்டி இந்த தனி குடும்பத்துல நெறைய நன்மைகள் இருந்தாலு கூட சில தீமைகளு இருக்குது அப்டிங்கறத நா இங்க தெளிவா உங்களுக் சொல்லக்கூடிய ஒரு விஷயமாவு ஆ முக்கியத்துவமான ஒன்னாவு இருந்துகிட்டு இருக்கு அப்டின்னு சொல்ட்டு நம்ம சொல்ல முடியுது இதே போல இந்த கூட்டு குடும்பத் என்னெல்லா நன்மைகள் இருக்குது அத பத்தி உங்ளுக்கு சொல்ல முடியுமா
இப்ப கூட்டு குடும்போ அப்டின்னு பாத்தீங்கனா அந்த கூட்டு குடும்பத்துல அப்பா அம்மா தாத்தா பாட்டி இப்டி எல்லாருமே அந்த கூட்டு குடும்பத்துல நிச்சயமா இருப்பாங்க அப்டி இருக்கறப்ப ஒருத்தருக் ஒருத்தரு சந்தோஷமா அவங்க எல்லாமே தெரிஞ்சுக்குவாங்க இப்ப மனித வாழ்கையில் பாத்தீங்கனா கூட்டு குடும்பனாலே ஒரே வீட்ல எல்லாருமே தாத்தா பாட்டி அப்பா அம்மா மாம் மா அத்த சகோதரன் சகோதரி இது மாரி எல்லாருமே இருப்பாங்க இதுல பத்தீங்கனா வருமான வந்து பெரிதாவே பகிரப்படு பொறுப்புகள் வந்து பாத்தீங்கன்னா அனைவரால் எல்லார் எல்லாராலயுமே ஏற்கப்படு அதே மாரி முடிவுகள்ன்னு பாத்தீங்கனா மூத்தவங்களால மட்டுதா அது ஆலோசிக்கப்படுமே கூட்டு குடும்பத்த பொறுத்த வரைக்கு அத மாரி ஆனா எல்லாருமே பாத்தீங்கனா ஒருவருக்கொருவர் வந்து ஆதரவாக இருப்பாங்கனே சொல்லலா இப்போகூட்டு குடும்பத்தில் பத்தீங்கனா அஹ் வெறு அ அதுல வந்து பூவப் பலர் சேர்ந்து வாழ்வது மட் டியாது வந்து ஒரு வாழ்க்கை தத்துவோன்னு கூட நம்ம சொல்லலா இப்போபண்டைய சமுதாயத்த எல்லா பாத்தீங்கன்னா கூட்டு குடும்ப முறைல்லா பாத்தீங்கன்னா பொதுவாகவே இருந்தது இப்போ விவசாயத்துல முக்கிய தொழிலா இருந்த கால காலம் தொட்டே இப்ப குடு அ குடுக கூட்டு குடும்னாலே மொதல்ல ஒற்றுமை தா மொதல்ல சோ சொல்லுவாங்களே ஒரு குடும்பத்துடைய முதன்மை அம்சங்களுடைய ஒற்றுமை தா கருத்து வேறுபாடு இருந்தாலுமே சேரி அப்ப வந்து குடும்ப நலன வந்து முன்னிலைப்படுத்தி அனைவருக் மே சேந்து ச அ இணஞ்சிதா வாழ்வாங்களே பை உயிர் பண்றது ரொம்ப ரொம்ப அவசியமா இருக்கும் இந்த கூட்டு குடும்பத்துல உணவு பகிர்வு இல்ல பொறுப்பு பகிர்வு வருமான பகிர்வு அன்பு பகிர்வு இது போல சொல்லலா இது வந்து கூட்டு குடும்பத்தோட அடிப்படையினே சொ சொல்லலா இப்போ அதே மாரி மூத்தோ மூத்தவங்களுக்கு மரியாத குடுக்கறது இப்போ ஒரு கூட்டு குடும்பத்துல முக்கியமா தாத்தா பாட்டின்றவங்க நிச்சயமா இருப்பாங்க அந்த பெரியவங்களுக்கு குடும்பத்தின் வழிகாட்டியாவு அவங்க தா இருப்பாங்களே அப்ப அவங்களுக்கு ஒரு மரியாதன்றது மோதல் இடமா உங்களுக்கு இருக்கோ அது மட்டு இல்லாம பாதுகாப்பு உணர்வல்லா பாத்தீங்கன்னா ஒருவர் சிரமத்துல இருந்தாலுமே மத்தவங்க வந்து அவங்களுக்கு வந்து உதவுவாங்க இதுதா ஒரு பாதுகாப்பு உணர்வு அப்டின்னே சொல்லப்படுது அதே மரி கலாச்சாலப் பரம்பரைல்லா பாத்தீங்கன்னா நம்முடைய பண்பாடு மரபு மொழி வழக்கங்கள் இது எல்லாமே வந்து தலை சிறந்ததா இருக்கோ இதுதா வந்து தலைமுறைக் ஒ ஒரு தலமுறைலந்து இன்னொரு தலைமுறைக்கு கடத்தப்படுதுன்னு கூட சொல்லலா இப்ப அன்பு நிறஞ்சததாக இரு இருக்கோ எதுனா கூட்டு குடும்போ இந்த கூட்டு குடும்பத்தினுடைய அடித்தளமே பாத்தீங்கன்னா அன்புதா ஒருவர் ஒருவ வந்து முதல்ல மதிப்பாங்க மதிச்சு அவங்ககிட்ட அன்பு செலுத்துவாங்க அதே மாரி கோபத்தையு அவங்க வந்து கொறச்சுக்குவாங்க ஒருத்தவங்க கிட்ட வந்து கோவத்த இன்னொருத்தவங்க வெளிப்படுத்த மாட்டாங்க சின்ன விஷயமானாலோ அத பெரு பெரிதாக்க மாட்டாங்க அவங்க அன்பு இல்லாத எடத்துல வந்து கூட்டு குடும்போ வந்து நீண்ட நாள் எப்பயுமே நிலைக்க செய்யாது அதே மரி பரஸ்பர மரியாதைன்றது ஒண்ணு இருக்கணு இப்ப வயதில் சின்னவங்களாகவே இருந்தாலுமே சேரி அவங்களுடைய கருத்துக்கு மொதல்ல அவங்க வந்து மதிப்பு குடுக்கணு இப்ப வீட்ல ஒரு விஷயத் த்த பத்தி நம்ம வந்து கா கலந்து ஆலோசிக்கறோனா அதுங்க பெரியவங்களுட கருத்த மட்டு எடுத்துக்க மாட்டாங்க அந்த வீட்ல இருக்கவங்க சின்னவுடைய கருத்துமே அவங்க எடுத்துக்குவாங்க அவ்ளுக்கு தேவ தேவ வந்து அதனுடைய கருத்து தா பெரியவங்க சின்னவங்கன்ற பாகுபாடு கடையாது அதே மரி மூத்தவங்க எல்லா பாத்தீங்கன்னா இளையவரி உணர்வுளுக்கு வந்து மதிப்பு கொடுத்து அவங்கள வந்து புரிஞ்சுக்குறதுதா அதே மரி பொறுப்புகள்லா பாத்தீங்கன்னா ரொம்ப சமமாதா பகிரப்படுமே அது வீட்டு வேலையாவட்டோ இல்ல செலவுங்கள் ஆவட்டோ இல்ல கொழந்தைய பாத்துக்கறது ஆவட்டோ இது மரி எல்லாமே பாத்தீங்கன்னா ஒருவருக் ஒருவர் வந்து பகிர்ந்துதா செஞ்சுக்குவாங்களே அதே மரி சண்டைகளே வந்தாலு சேரி பேசாமல்லா இருக்க கூடாது அத வந்து மனசுலயு அவங்க வச்சுக்க மாட்டாங்க அந்த மாரி விட்டு கொடுத்து வாழ்வதுதா கூட்டு குடும்பமா இருக்குது இன்னைக்கு நம்ம கூட்டு குடும்பத்த பத்தி ரொம்ப அழகான முறைல நம்ம தெரிஞ்சுக்கிட்டோ நண்பரே நன்றி